அ கேக்குதுங்ளா
உங்களுக்கு கேக்குதா
கொஞ்சம் பிரேக் ஆவுது நெட்டு கவர் கொஞ்சம் பிரேக் ஆவுது வாய்ஸ்
இப்ப ஓகே வா கே கரெக்டா கேக்குதா
ஆ இப்ப கேக்குதுங் நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க ஹலோ என்ன பண்ணிட்ருக்கீங்க உம் என்ன ஒர்க் பண்றீங்க
அது ஒரு ஐ டி டிபார்ட்மெண்ட்டுல
உம்
ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல
ஆ நா ஹவுஸ்வைஃப்
ஓகே இன்னைக்கு என்ன சமைச்சீங்க ஸ்பெஷலா
இன்னைக்கி லெமன் ரைஸ் தா பண்ணே அ ஒரு திருவிழான் ட்டு பிரியாணி வந்துருச்சு
ஓ ஊர்ல இல்லா
ஆ இல்ல மாமியார்கு அக்கா வீட்ல திருவிழா அவுங்க பிரியாணி குடுத்து அனுப்ச்சுட்டாங்க
இல்ல
நீங்க எந்த ஊரு ஊர்ல கேக்லாமா
ஆஹா அதெல்லா கேப்பது
ஆ
வேற நீங்க பேக்ரவுண்ட் என்ன படிச்சிருக்கீங்க
நான் டிகிரி தான் முடிச்சிருக்கேன்
அப்டிங்களா ஓக்கே வேற ஏதாவது டாபிக் சொல்லுங்க நீங்க எப்படி ஜாலியா ஐ மீன் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க அதுல ஏதாவது சொல்லுங்க
என்ன பண்றது எல்லா கேர்ள்ஸ் ஸ்கூல்லயே போயிடுச்சு
ஓக்கே
காலேஜ் கேர்ள்ஸ் போயிச்சு
எதுவும் இன்ட்ரெஸ்டா எதுவும் போலயா உங்களுக்கு
மேரேஜ் ஆகி வந்தும் ஏதோ நாள் சுவத்துக்குள்ளே உக்காணுகற மாரி ஆய்ப்போச்சு
ஓ நீங்க ஒரு லைஃப் ஃபுல்லா ஜேல்ல இருக்குற மாரி ஆய்
ஆஹ் ஆமா சுத்தி சுத்தி நா அம்மா அப்பா தங்கச்சி சித்தி பெரியம்மா அப்படிதான் பசங்க
டெய்லி வந்து ஆப்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஆஃபீஸ் வீடு ஆஃபீஸ் வீடு அவ்ளோதான்
ஆஹ் ஆமா வீட்லயே ஃபோன் எடுத்து பாப்பாரு பாத்துட்டு உங்க அம்மா உங்க தங்கச் சி இப்படியேதான் இருக்குது எங்க அம்மா நம்பருக்கானோ எங்க தங்கச்சிங்க நம்பருக்கானோ அ அவங்கிட்டல பேச சண்ட வந்துரும்ல
ஹாஹாஹா
ஆஹ்
உம் உ
அதனால எது தங்கச்சிங்கலயே மூணு பேர் இருக்காங்க அதனால அவங்க கூட அம்மா கூட அம்மா கூட மாம்ளா எது தோணுதோ டக்குனு ஃபோன் பண்ணி பேசிடணும் அம்மாவும் அப்படிதான் காலையில எழுந்தோடனே பு பண்ணோம் ஈவினிங்கு
பட் நீங்க ரொம்ப வேஸ் பண் ட்டீங்க அப்ப லைஃப்ல எதுவுமே என்ஜாய் பண்ணல எங்கயும் போகாம
சுதந்தரமா விட்டுட்டன்
சூப்பர்
சுதந்திரமா விட்டிருக்கேன் ஆனா எப்படி
அதுக்குன்னு அந்த அளவுக்கு உம் அதுவும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஏன்னா எந்த எடத்துல எப்டி பேசணும் எங்க எப்டி இருக்கணும் அதெல்லாம் சொல்லிகொடுங்க
ஆஹ் அதெல்லாம் ஸ்மி
கொஞ்சம் எப்படின்னா வெளியே எப்டி இருக்காங்க அந்த மாரி பாத்து அந்த மாரி தகுந்த மாரி சொல்லி குடுங்க
இல்ல இல்ல அதான் நான் பாக்காத உலகத்த கல்யாணம் ஆகி கொஞ்சம் பார்த்தேன் அத வச்சு அவங்களுக்கு சொல்லி் கொடுத்துருக்கேன் லைப்னா எப்டி நம்ம நினச்சம் ஒரு ஆஹ் சின்ன வயசுல இருந்து அப்பா மிலிட்ரில இருந்ததுனால சரௌண்டிங்லே வச் ச்சந்தாரு அப்படியே சரௌண்டிங்லேயே வந்ததும் ஒரு உலகம் வேற உலகம் இருக்கறதே கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வருது அதது நம்ம
ஓகே அப்போ உங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் ஃப்ரீயா விடுவாரா உங்கள
அவர் பேசுவாரு கலாயக்குவாரு எல்லாம் பண்ணுவாரு அவரே சொல்வாரு சும்மா உட்கான்னிங்குறது யாருகிட்டன போய் போன் பண்ணி பேசிட்டு இருக்க வேண்டியதுதனா எனக்கு யாரே இல்ல நான் என்ன பண்ணிட்டோம் அவர்கிட்ட பேசினுந்தா ஏ சும்மா லொட லொடன்னு எங்கிட்ட பேசினு இருக்காது அப்படின்னுவாரு
ஆஹ் ஹாஹா
உன்கிட்ட பேசாது வேற யாருக்கிட்ட புதுசா யாருக்கிட்டனா பேசுன்னு வாரே அவரே
பரவா நீங்க ஒரு பெட்டரான ஒரு ஆபர்ச்சுனிட்டியும் கெச்சிச்சு உங்களுக்கு இந்த மாரி கைரா ஆப்ல போயிட்டு பேசுறது
ஆஹ் இப்பதான் நேட்டு இருந்தான் பண்ணு
ஓ நேத்துலந்தா ஆமா
ஏதோ என் தங்கச்சி பிரெண்டு் மூலயமா வந்தது உங்கள பத்தி சொல்லுங்க
நான் ஊரும்ன்னு சொல்ல முடியாது இப்ப வந்து அஹ் படிச்சி நல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிகாம் அதுக்கப்புறம் ஒரு ஐடி கோஸ்ட் பட்சி ஆஹ் கல்யாணம் இன்னும் ஆவுல இனோ பண்ணனும் நல்லா போயிட்டு இருக்கு இப்பத்திக்கு ஆனா லைஃப்ல நீங்க சொல்ற நீங்க இருக்கிற மாரி நான் இல்ல கொஞ்சம் ஜாலியாதான் இருந்து இருக்கேன் ஆஹ் ஸ்கூல் லைஃப்பும் காலேஜ் லைஃப்பு ஆனா பாய்ஸ் ஸ்கூல் வந்து நான் படிச்சேன் ஆஹ் இது லெவன்த் டுவெல்த்ல ஆனா காலேஜ் மட்டும் கோயடு
உம்
இ இப்படியே நல்லா போயிச்சு ஆனா இப்பத்தைக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு ஆனா இன்னும்
உம் உம் பொண்ணு கெடைக்கல இப்ப இருக்குற பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டது இப்ப இருக்குற பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டது பொண்ணுங்களுக்கு பையன்களும் கிடைக்க மாட்டேன்றாங்க கல்யாணம்னா பயப்புடுறாங்க பொண்ணுங்க
உம் அதே தான் நானும் பயப்படுறேன் எப்டி இருக்க போறாங்கன்னு தெரிலனு
ஏன்னா என் என் பொண்ணும் இப்ப தான் ஐடிக்கு போயிருக்கா இந்தியரு தான் எம் எஸ் முடிச்சுட்டு
உம் அந்த லைஃப் ஐடி வந்து கொஞ்சம் இதுவாதான் இருக்கும் பாத்துக்க சொல்லுங்க
ஆஹ் அதான் நான் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்றேன் அது கேட்க மாட்டேன்ரா அதுக்குள்ள இப்போ ஒன் இயர் ஆச்சு போய் அதனால கொஞ்சம் அது புடிச்சு போச்சு
ஆமா அது ஒரு என்விரான்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான்
ஆஹ் ஊருக்கே வர்றதுன்னா கூட முன்ன பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்தா இப்போ மாசம் ஒரு முறை வரேன்றா அதுக்கே திட்டினே ஆஹ் சுத்தி நாலு சேவுத்துக்குள்ளே எல்லாரும் விட்டுட்டு கிளம்பி போயிருங்கோ அப்டின்னு சொன்னேன் என் பண்ற நறைய பேரு எப்படியெல்லாம் லைஃப் என்ஜாய் பண்றாங்க ஆனா நமக்கு அது கெடைக்கல எங்க லைஃப்ல எங்க அம்மா வீட்டுல வந்து சிட் இல்ல ஆனா இருந்ததையும் பொண்ணுங்க அங்கேயே வளந்ததுனால எங்களுக்கு அந்த இது தெரியில பைய எங்க கூட பையன் வேற இல்ல அனந்த குயின் உங்குளுக்கு கூட போறந்தவங்க
எனக்கு கூட பொறந்த அண்ணா இருக்காரு இப்போ ரெண்டு தங்கச்சி கல்யாண ஆயிருச்சி எல்லாருக்குமே எல்லாருக்கு கல்யாண ஆயிருச்சு
ஓ
நா மட்டும்தா இருகே
சுடுங்க இந்த வருஷத்துக்குள்ள பொண்ணு கெடச்சுரு
பாக்கலாம் தேடிட்டுதா இருக்கே இதுல்ல வீட்ட பாத்துட்டு இருக்காங்க
உம் எது லவ்வுகிவ்வுலா இல்லையா
ஆஹ ஹா அவ்ளோ செட்டாவாது
ஆஹ் ஹ
முஸ்லிம் மேளே கொஞ்ச கஷ்டோ
பண்றாங்குளே
பண்றாங்க கரெக்டான பொண்ணு கிடைக்கணுமே யோ பயிமாதா இருக்கு
ஓ எங்க வீட்டானே வந்து இந் அஹ் ஹா மாத்திடாங் கல்யாணம் பண்ணிற்றுருக்காங்க
மாத்திருவாங்க நான் இது வந்து தே
உம் இது பத்தி பேஸ் பத்தில்லா பேசு கூடாது சொன்னாங்க உம்
ஓகே
உம் சாப்பாடு எல்லா ஹோட்டலுங்குளா இல்ல வீட்ல இருந்து எடுத்துட்டு போய்டுவீங்களா
சமைக்கிருதா
ஓ நீங்குலே குக் பண்ணிக்கிவிங்களா
இப்ப போய் ஏதாவுது போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்க வேண்டிந்தா
ஆமாங்க எங்க பொண்ணுங்கலா செய்ய மாட்டேன்றாங்க நீங்க சமாக்கிறீங்க
என்ன பண்றது வீட்டுக்காக எல்லாத்தையும் பண்ணனும்
உம்
வேற உங்களுக்கு ஊரு புடிக்கும இல்ல சிட்டியா
ஊர் தான் புடிக்கும் சிட்டியிலாம் புடிக்கும் சிட்டி ரொம்ப பரபரப் பரஹ ஆம் ஆஹ் ஒரு மூச்சு மு டுற மாதிரி ஆ
ஆனா ஊர் வந்து எப்படின்னா அஹ் ஃபுல்லா அப்படியே ஓபனா இருக்கும் உங்களுக்கு இதுவு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அனா சிட்டி அப்படி இல்ல
நூருபா இருந்தா கூட ஊர்ல இருந்துரலாம் ஆனா சிட் டில நூறுபா இருந்தா இர் தூக்கம் முடியாது
அது இருக்க முடியாதுதான் கண்டிப்பா இங்க யாரும் சம்பாதிக்கலனா கண்டிப்பா இருக
ஆமா நாங்க கிராமத்துலதான் இருக்குறோம் கிராமம்ன்னா ரொம்ப கிராமம் இல்ல
கொஞ்சம் மீ மீடியம்
நல்லா இருக்கு உம் மல ஓரமா எழ எழயு ஒரு மல ஓரமா இருக்கும்
மௌண்டைன் பக்கத்துலயே வருது ஓகே பராவாலீங்க அப்ப நல்லா குளிர்ச்சியாவும் இருக்குணும்
உம் ஆஹ் அது காத்து மல எல்லா நல்லாதா இருக்கு
ஆமா நல்லா இருக்கு
ஹம்
நல்ல பிளேஸ் அப்ப
சரிங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆஹ் பாய்
ரைட்
ம் தேங்க் யூ